ஹலோ ஆ கேக்குதுங்ளா வாய்ஸ் கிளியரருக்கா
அ கிளியரா இருக்குங் மேடம்
ஓகே ஓகே ஓகே என்ன பண்றீங்க டின்னர்லா முடிச்சாச்சா
ஆஹ் முடிச்சாச்சுங் மேடம்
அ ஓகே ஓகே ஆ வேற எப்பிடி போச்சு இன்னிக்கி எதாச்சு மூவி பாத்தீங்ளா எதாச்சு மூவி மூவிக்கு போகற பழக்கம் எதாச்சு இருக்கா
இருக்குங் மேடம் அ மூவிக் போவ ரீ லீஸ் மூவி மின்னலே அ கில்லி அ அந்த மாதிரி இதுக்கு போவங் மேடம் ஆ புதுசா ப்போ இதுக்குதா போவோணு பிளாஸ்டர்க்தா போகோன் பாத்துட்ருக்கே அது இல்லா ம பளாஸ்டர்க்தா போகோணு மேம்
அ ஒக்கே ஒக்கே ஒக்கே ஒகே எல் எப்பிடி எல்லா மூவியு ரிலீஸ் அன்னைக்கே போயிருவீங்க போயிருவீங்ளா
ஆஹ ஐஹ எல்லாத்துக்கும் போவ மாட்டே மேடம் இப்ப எதாவது இம்பாட்டன்னானது பட்ஜெட்டு அத இப்ப நமக்கே தெரியு மந்த் எண்ட்ல மந்த்லி சேலரிக்கி உங்ளுக்கே தெரியு எப்டி இது பண்றது எப்பிடி சமாளிக்க அ அந்த மாரி மேடம் எ ரொம் ரொம்ப இம்பாட்டன்னா எ த தளபதி மூவினா போயிருவே
ஓகே ஓகே ஓகே
அது இன்னொரு மூவி இருக்கு மேடம் பாஸ்ட் அண்ட் ஃப்யூரிஸ் அந்த இது பாத்தீங்ன்னா பால் வாழ்கர் தெரியீங்ளா
என்னது
ஃபால்வால்கர் ஹாலிவுட்டு ஃபாஸ்ட்டு அண்ட் ஃபுயர்
அய் ஓ மோஸ்ட்லி நா ஒரு விஷ்ய சொல்ணுனா ந்த மூவியே பா க்க மாட்டே மீறி மீறி போச்சுன்னா ஃபேமிலி மூவிதா பாப்பே அதுமே பாத்திங்கனா நால் நாள் ஆ மு அ ஒரு மூவி பாக்கறதுக்கு நால் நாள் ஆகு அந்த ஒரு பத்து நிம்ஷோ ஃபோன எடு ட்டு மூவிய ஆன் பண்ணிட்டேன்னாலே நா தூங்கிருவே அதுக்கப்புறோ நெக்ஸ்டே வந்து டு அடுத்து கண்டினியூ பண்ணா அதே மாரி கரெக்டா டென் மினிட்ஸ் தா அதுக்கு மேல போகாது ஆ தேட்டி பாத்தீங்கனா அடுத்த டென் மினிட் ஸு போகறதுக்குள்ளார ஃபஸ்ட்டு பார்ட்டே மறந்துருவே என்ன ஆச்சு அப்டின்ற மாதிரி அதனால மூவி எல்லா அதிகமா அதாவது ஃபேமிலி மூவி கொஞ்ச ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கா இருந்துச்சுன்னா அதெல்லா கம்ப்ளீட்டா ஒரு அந்த ஃபுல் மூவி ஒரே நாள்ல பாத்துருவே பட் இல்ல போர் அடிச் சு எதாச்சு பாக்கணுன் தோணுச்சுனா என்னோட மூவி பாக்கறதே இப்படியா தா இருக்கு
ம் ம் ஓகே ஓகே மேடம் நானு இவரு ஃபால் வால்கரோட நா என்ன சொல்றது ரொம்ப அ ஃபேனு அதாது ஃபாஸு உங்களுக் தெரியு அந்த ஃபாஸ் நீங்க ரீல்ஸு ம் கூட பாப்பீங்ல்ல அ ஒரு பஸ் ஒன்னு மலைக் கீழ சரிஞ்சிட்டு வரு அது மேல ஏறிட்டு அங்க ஆஹ் பஸ்ஸு கீழ சரிறப்ப ஓடி வருவாரு அஹ் அதுலருந்து தா அந்த ஃபாஸ் ஃபீவி செவன்ல பாருங்க அது ரொம்பவே நல்லாருக்கு
ஆ அ ஃபாஸ்டன் ஃபியூரியஸ் அது அது எதோ கேள்விப்பட்ருக்கே ஃபாஸ்டன் ஃபியூ
அதாவ்து இந்த மூவி மேடம் அ எதுனா அந்த அ ஷாருகான் நடிச்சதுல பாத்தீங்கன்னா அத அப்டியே க காப்பி பேஸ்ட்டு பண்ணி வெச்சிருப்பானுங்க அத ட்ரெயினு உள்ள உட்றப்போ ச சல்மான் கானு ஷாருக்கானு ஓட்ற மாரி அட்லி அந்த பஸ்ஸு வுழுகற பார்ட்டு தா அது அது காப்பி பேஸ்ட்டு பண்ணிருக்காப்ல ஏனா அவுரு ரெண்டாயிரத்தி பத் பால் வால்க பாத்தீங்கனா ரெண்டாயிரத்தி பதிமூன்லயே எறந்ட்டாரு இந்த பார்ட்டு பாதி பார்ட் எடுக்கும்போதே எறந்ட்டாரு அதுக்கப் றோ அவரோட தம்பிய வச்சுதா அந்த கம்ப்ளீட் பண்ணாங்க மீதியுமே ஏனா நா சின்ன வயசுல ஒன்னாவது ரெண்டாவது படிக்கும்போது பாத் தீங்னா அந்த ஃபாஸ்டன் ஃபியூரியஸ் அப்ப தா வந்துது எனக் அவரு பாத்தொன்னயே புடிச்சு போச்சு அந்த பட எ ன்ன ஆச்சு என்ன ஏதுன்ட்டு நா அத தேடமா உட்டே காலேஜ் போனக்ப்பறந்தா தேட் அ பன்னண்டாவது அ ஏழாவது எட்டாவது படிக்கும்போதுதா அவரோட பேரு என்னன்னு தெரியும் வைனோவ கானர் அவரோட பேரு அதுக்கு ஃபால்வா இருக்கர்தே விஜய்யன் அது ரியல் லைப் பிரயோன் ப்ரைன் ஒர்க்க ஆனத் மாத்திருக்காரு அதுவே மாத்தி கேரட் ராவே வாழ்ந்துக்காரு இன்னமே இந்த காஸ் இந்த கா அதுல காரஸ்ம் இருக்கும் பிளஸ் இவரும் நடிச்சிருப்பரு எனக்கு அந்த வந்து ரொம்ப பிடிக்கும் கார்னாவே பிடிக்கும் இவரையும் ரொம்ப பிடிக்கும் ஆன பாஸ் லைப்வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆ ஒன்னு அப்பறம் டூ பாசிடீவ் பீரியட்ஸு பாஸ்ட் பைவ்வு போரு அ ஃபைவ் சிக்ஸ் செவனு இந்த மாதிரி நெ எல்லாமே பாத்துட்டேன் லாஸ்ட்டா வந்தது எய்ட் நைன் பாக்கல ஏன்னா ஒரு அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா பிரைன்னோ கார்னர் இல்ல ஆல்வார் இறண்டாரு அந்த கேரக்டரு வராம உட்டுட்டாங்க ஏனா அது பாக்குற இன்ட்ரெஸ்ட்போயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மறுக்காவுமே அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வர்றதுதா அவிய்ங்க பிளானு இதுக்காண்டியே நாவு அ வெயிட் பண்ணிட்டு எ நா அவுரு இருக்கறனால தா இந்த படமே பாக்குற இதனாலா எனக்கே ஒரு ஃபேன் எனக்கே அப்டின்னா வோல்டுபுல்ல எத்தன பேர் இருப்பாங்க அது கலெக்ட் ச்சுனா எவ்ளோ இதுக்கு கம்மியா இருக்கு ஆனா அவருக்கு ஒரி ரிட்டர்ன் கொண்டு வந்தாலுமே அது ஹிஸ்ட்ரி தா
ஓக்கே ஓகே ஓகே ஓகே அந்த மாதிரி ஒவ்வொருத்தரு அவரோட ஒ ஒருத்ரோட பேர்க்கோம் நாங் மோஸ் லி இந்த மாரி ஹாலிவுட் மூவி எல்லாம் நா பார்க்க மாட்டே ஹிந்தி தெரியாது அத் அதே மாதிரி ஹாலிவுட்டுமே அவ்ளோ இன்ட்ரஸ்ட் ஃபுல்லா கிடையாது ஃபுல்லா பைட்டா இருக்கு அதுக்கு அந்த மாதிரி எல்லா பாக்கரதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த போன்னு ஸ்டோரிஸு காலேஜ் ஸ்டோரிஸு ஃபேமிலி மூவி இந்த மாதிரிதா வந்துட்டு ரொம்ப இட்ரெஸ்டட்டு இந்த மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி மூவி பத் தெங்கனா விஜய் சேதுபதி அவர் வந்து ரொம் நல்லாவே ரியலிஸ்டிக்காவே இது பண்ணிருப்பாரு அ அந்த மூவில ஒர்க் பண்ணியிருப்பாரு அந்த கேரக் அப்பயு ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல்லா காமெடியாவு இருக்கு பட் ஆனா அந்த ஃபேன் அந்த கேரக்ட்ராவே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்ட்ராவே மாறுன மாதிரி எனக்கு ரொம்பவு டயிட் இதுல இருக்கு பின்ன அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா மலையாளம் மலையாளத்துல பாத்தீங்கன்னா நெறய மோஸ்ட்லி பாப்பே அதுல இருக்குற மூவிஸ் எல்லா ஆ அந்த மாதிரி என் ன அதனால ரொம்ப ஆ ஆ அந்த மாரி ஏதாவது ஒன்லி ஃபேமிலி மூவிஸ் ஆ மத்தபடி எப்பயாது கேப்பாங்க அது பத்தியா இது பத்தியா அது எல்லா வந்துட்டு அவங்க ஏதோ இந்த ரீல்ஸ்ல பாக்க து ஏதாச்சும் சின்ன சின்ன பாட்ஸ் மட்டும் பாத் க்கறது அதல இருக்க சாங்ஸ் கேக்கற்து இந்த மாதிரி எல்லா இத வந்து அ ரொம்போ அ அது எப்புடி சொல்றது தொரந்தன்னா ஒவ்வொருத்து ஒவ்வொரு சிலர்லா ரொம்போ அப்டே இம் இன்ட்ரஸ்டிங்கா உக்காந்து பேஸ் அ பாப்பாங்க அ ப்பிரிப்பேர் ஆகுவாங்க அந்த மூவி பாக்குறதுக்கன்னா அவ்ளோ ப்பிரிப்பேர் ஆகுவாங்க எல்லா நா ல்லா யோசிப்பேன் இந்த அதுக்கப்புறோ யோசிப்பேன் இந்த தியேட்டர் எல்லா போறத்தானே எவ் இவ்ளோ ஒரு ரெண்ட்ர மண் நேரம் மூணு மண் நேரம் இருக்குறப் படத்த எப்புடி அப்புடியே உக்காந்த இட்த்துலயே உக்காந்து பாக்குறாங்க அ ம் அப்புடியே பைத்தியம் புடிச்சிரும் இது வரைக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புல்லா இல்ல தியேட்டர் வந்துட்டு தியேட்டர்ல எப்புடி இருக்கும்னு கூட தெரியாது அதாவது இந்த மூவில பாக்கறது தான் தியேட்டரு தியேட்டர்னா காமிப்பாங்களே இப்ப இதுதா தியேட்டரு அந்த மாதிரி அந்த மாதிரி தா பாத்திருக்கே அப்போ ஆனா ஃபேம் ஃப்ரண்டஸு கசின் சொல்ல சொல்லுவாங்க வாங்க ஒரு தடவ போலா ஒரு தடவ போனா நீங்க வந்து பாக்க ஆரம்பிச்சிருவிங்க பட் நாட் இன்ட்ரெஸ்ட்டடு இப்டி சொன்னா அ அவ்ளோ பெரிய இன்ட்ரஸ்ட்டே இல்ல என்னத்த இப்ப அதுல பாத்துட்டு போய் நம்மளுக் என்ன கெடைக்க போகுது ஆனா அவுங்க சொல்லுவாங்க அதே இது உங்களுக்கு புடிச்ச ஃபேமிலி மூவிய மட்டு பாத்தா உங்களுக்கு என்ன கெடைக்க போகுது அந்த மாறில்லா நெறைய கேட்ருக்காங்க பட் ஆனா நீங்க சொல்லும் போதுமே மோஸ்ட்லி பாய்ஸ்க்ருக்குமே மூவி மேல இன்ட்ரஸ்ட்டு ஸ்போட்ஸு இது மேலலா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா தான இருப்பாங்க அந்த ஒரு இதுல ஆனா நீங்க வந்துட்டு ஒரு கேரக் கேரக்டர வந்துட்டு ஃபுல்லாவே நீங்க எப்டி சொல்றது அவுங்ளோட நல்லாவே தெரிஞ்சு ஒரு விஷயத்த பாக்குறீங்கனா கிரேட் தா பிகாஸ் எல்லாரு அப்டி பண்ணுவாங் என்னன் தெரில பட் ஆனா உங்களுக்கு நா இது வரைக்கு ஆ சொல்லுங்க
அ இது ஃபைட் கிளப் அவரோட இது ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்தா மேடம் எனா அவ்ருமே நல்லா நடுச்சிர்ப்பாரு இப்பா எஃபன் ரைஸ் எஃபோன் வந் தெரியுங்ளா போன் அது தேட்டர்ல போய் பார்த்து அது செம எக்ஸ்பீரியன்ஸு ஆனா அது வுமே எகட்ட இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கனா சவுண்டுக்கு அந்த தேட்ருக்கு செம்மையா இருக்கூ நா இவ்ரு இந்த பனி பனில நடிசர்ல அவ்ரு ஜோஜே சார்ஜு அவர்கே அவருக்கு பனி பட பனிங் மேடம் மலையாள பட தெரியுங்ளா
ஆ இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு
அபிநயா அது காது கேக்காது வாய் பேச வராது
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அ புரிஞ்சி
அவரோ ட இதுக்கு ரைட்ரா ட்ரை பண்ணிட்ருக்கங் மேடம்
ஓகே ஓகே அப்போ ஆல் த பெஸ்ட் எப்டியாச்சு உள்ள வந்துருங்க ஆனா அது ஒரு நல்லதொரு கேரக்ட்ரு அவரு
ம் ஏனா ஹானர் மூவிக்கு ப்ளஸ் இப்போ ஹோல்டுல அதாது காட்டுக்குள்ள இந்த யானையால என்ன இது வருது எப்டி ஃபேஸ் பண்றாங்க அந்த இது பிளஸ் ஹானர் மூவினா இப்போ அந்த டெத்து எப்பிடி நடக்குது இவிங்க டெத் தானக்கப்பறோ என்ன ரியல் லைஃப்லயே எனக்கு வந்துருக்குங் மேடம் அதாவுது தூங்கிட்டு எங்க ரூம்ல நா தனியா தூ ஒரு நாள் தூங்கிட் இருக்க ப்ப கூ கூட நாங்க மூனு பேர் ஷேரிங்ல இருக்கோ ஓகேங்ளா தனியா தூங்கம் போது காலைல மூன்ற மணிக்கு நா ஏதோ நைட்டு ரேப்பிட்டோ இந்த மாரி போவே போயிட் டு வந்த எடத்துல யா அங்க ஏக்சிடென்ட் ஆயி ஒருத்தரு எறந் இருக்காரு பைய அவுரு ஒரு பத்தொன்பது இருபது வயசு பைய இறந்திருக்குறாரு அவரு வந் து நா இங்கதா சுத்திட்டுருக்கே என்னையே இங்க வந்து எங்க ஃப்பேமிலி கூட அ எங்க ஃப்பேமிலி கட்ட சொல்லிருங்க அப்டின்ட்டு எங் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ருக்காரு ஆ சாதாரண நெனச்சிட்டே ஹெல்ப் அ ஏதோ கனவு தான அப்டின்ட்டு விட்டுட்ட ஆனா கோயில்ல போய் கேக்கும் போது கோயில்ல போய் கேட்கும் போது நீ எத்தன மணிக்கு சுத்துன எங்க சுத்து துன அப்டினு கேட்கும் போது அதெல்லா நீ இதுவு பண்ணாத அப்டின்டாரு செரி அ உட்டுட்டே ரெண்டா டைமு
ஹலோ ஆ நம்மளுக்கு இது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல அப்படியே கண்டியூ பண்ணி இது பேசலா ஓகே பாய்
ஓகே மேடம்